ஆ ஹாய் ப்பா எப்பிடி இருக்கீங்கோ
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ சூப்பர்ப்பா சாப்டீங்ளா?
இல்ல இனிமேல் தா சாப்புன்னு நீங்க சாப்டீங்ளா?
இல்லப்பா நானு இதுமேதா சாப் புன்னுப்பா என்னா ஸ்பெஷலு பசங்கல்லா இப்பதா போனாங்க ஸ் கூலு ஆ அதுனால இதுக்கு மேல தா லே எப்பிடி பாத்தாலுமே நம்மளுக்கு லேட் ஆயிடு தில்லயா லேடிஸுங்களுகல்லா கொஞ்சோ இவுங்ளெல்லா அனுப்பி வுட்டா அப்றொந்தா ஃப்ரீயாவ ரோ அதுனால இதுக்கு மேல் தா சாப்புன்னு
ம் இல்ல நாங்க இப்பதா சமைக்கிறோ இனிமேல் தா சாப் புன்னு ம் இட்லி சட்னி உங்க வீட்ல
அ எங்க வீட்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி ட்டே கால்லயெ நூடுல்ஸ் கேட்டாங் பசங்கோ நூடுல்ஸு டிஃபன் பண்ணிட்டு அ ப்டியே ஆ செரி ஸ்கூலுக்கு ஃப்ரை ரேஸ் கேக்வு சிம்ப்ளா முடுச்சு உ ட்டே இன்னக்கி பெருசா ஒன்னு செய்ல ஆமா நீங்க என்னப்பா அ மதியத்துக்கு என்னா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கோ
மதியத்துக்கு பிரியாணி செய்லானு ஒரு ஐடியால இருக்கோ
வாவ் எங்க பேவரெட் எப்டி சூப்பரா பண்ணுவீங்ளா பிரியாணிய
ஆ அம்மா பண்ணுவாங்க ஆமா ஆமா அம்மா செய்றதுதா
ஆ நீங் கத்துக்கலயா ரெசிபி எல்லா தெரியாது
இப்பதா கத்துட்டு கத்துட்டு இருக்கே கொஞ்ச கொஞ்சமா டின்னர் மட்டு பிரிப்பேர் பண்ணுவே டின்னர் மட்டு பிரிப்பேர் பண்ணுவே ம் பிரியாணிலா பிர பிரியாணிலா பண்ண தெரியாதுங்க ம்
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கோ?
நா படுச்சுட்டு இருக்கே காலேஜ் படுச்சுட்டு இருக்கே
ஓ சூப்பர் சூப்பர் இது நீங்க எங்க ஃபிரட்ஸ் கூட எல்லா வெளிலெல்லா போயிருக்கீங்ளாப்பா?
ஆஹா இல்ல ஃபிரெண்ட்ஸ் கூடல்லா அந்தமார்லா வெளியெல்லா போனதில்ல ஒன்லி எஜுகேஷ்னல் ட்ரிப்பு மட்டுந்தா அஹா
அப்டியா மெமரிஸ் ஹாப்பியான மெமரிஸு எங்யாச்சு போனது
ம் அந்த மாரில்லா நறைய இருக்கு ம் நறைய இருக்கு ம் நாங்க வந்து மெமரிஸ்னா ஸ்கூல் படிக்கும்மோது ஆ ஸ்கூல் படிக்கும்மோது போனோ வெளிய ஆ எங்கனா பூனா போனோ பூனா போயிருந்தோ ஸ்கூல்லருந்து கூட்டு போனாங்க பூனா
கம்பா ம் சூப்பர் ஆ
ஆன் ஒரு காம்பட்டி ஷன்காக போயிருந்தோ பதினாலு பேர் போயிருந்தோ மொத்தொ ஒன்ப து நாள் ட்ரிப்பு நல்லாருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு டே நை ட்டு வந்து ட்ரயின்லே ட்ராவல் பண்ணி போனோ அங்க குடுத் அங்க குடு சாப்பால்லா நல்லா ஒரு மாதிரி டி ஃப்ரெண்டா இருந்துச்சு எல்லா பச்சரிசி சாப்பா டு அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப காரமாவு இருந்துச்சு நாங்க அங்க வந்து எங் எங்ளுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணது வந்து ஒரு டேட்டு ஆனா அ து புக்கே ஆவல அது எங்ளுக் கு தெரியாம நாங்க போயிட்டு ரயில்வே ஸ்டேஷ ன்ல நின்னு ஒரு நைட்டு ஃபுல்லா நின்னு அது ஒரு ஃபன்னா இருந்துச்சு அது அதுக்கப்பறமா ஹோட்டல் புக் பண் ஆமா ஆஹா அது க்கபறமா ஹோட்டல் புக் பண்ணி அதுக்கு அடுத்த நாளு புக் ஆவுல ட்ரெய்னு அந்த நாள்லதா வந்து ச்செரி இப் பூனால இருக்கக்கூடிய எடத்தல்லா சுத்தி பாக்கலான் சொல்லிட்டு சுத்தி பாக் அது போனோ அங்க வந்து தங்கத்தாலயே செஞ்ச ஒரு ஆ இந்த தங்கத்தாலயே செஞ்ச விநாயகரு கோவிலு அதுக்கப்பறமா வந்து காந்தி ஒய்ப் ஏ நினைவிடம் அப்பறமா ஒரு மல கோவில் ஒன்னு கூட்டு போனாங்க இந்த மாரி எடோல்லா நறைய போயிட்டு வருந்தோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்பறமா ஒரு நை அந்த நைட் டு வந்து இந்தியா ஃபுட்டு எங்க இரு ச்சி தமிழ்நாடு ஃபுட்டு எங்க இருக்கு எங்க இருக்குன் போய் தேடி தேடி போய் சாப்டு சாப்புட்டு போனோ
நானு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருந்தம்ப்பா பூனால மகாராஷ்ராலியா எங்க வீட்டுக்காருக்கு வேலன்ட்டு அங்க இருந் தெ ஆ ஸ்டாடிங் போனப் இப்ப நீங்க சொன்ன மாரிதா ரொம்ப கஷ்டமா இருந்த து லாங்குவேஜ்ஜே தெரியாது ஒன்னு தெரியாது வெளிய காய்கறிக்கு போ நாளு மே ரொம்போ கஷ்டமா இருக்கும் எப்டினா பேச வராது எங்க வீட்டு க்கர்னால அதிகமா போமுடியாது வேல இருக் இருக்கர் நாள நாந்தா போற சுச்சுவேஷனு இருக்குமா கை கொழந்தைங்க வேற பசங்க வேற இருக்கு அதுல அது மேனேஜ் பண்ணிட் ட்டு நா போயிட்டு எல்லா பர்ச்சேஸ் பண்றது செய்யறது எல்லா ரொம்போ கஷ்டப்பட்ட அப்பறமா அப்பறமாதா கொஞ்ச கொஞ்சமா பேசுறதெல்லா கத்துட்டு ஹிந்தி சுத்தமா வராம இருஞ்ச்சு பட் படிச்சிருக் க எழுத தெரியு படிக்க தெரியு ஆனா வந்து பேசுறது அவ்ளவா தெரியாத் து அது அப்டியே டிரேன்ஸ்லேட் பண்ணி ருவாங்களா நம்மளுக்கு அதனால வந் து அவ்ளோவா பேசுற்து கத்துக்காம இருந்தே அப்றோ அங்க போயிட்டு அவுங்க பக்கத்து வீட்ல லா அப்டியே கூப்ட்டு பேசி அப்டியே பழகி ஒ அதெல்லா ஒரு ஃபண்ணாச் ஜாலியா அப்டியே போச்சி ஆ அப்றோ ஆமா அதுக்கப்றோ எல்லா நல்லா ஜாலியா சுத் ஆரம்பிச்சுட்டே பேச ஆரம்ச்ட்டே ஒரு நம்ம ஊருன்ற ஒரு பீல் வந்ருச்சு அங்கேயே இருக்க இருக்க ஆ நம்ம பய இல்லாம போறது அப்டி வருது நானே தனியா ஆ இப்டி எல்லா கூட தனியா ட்ராவல் பண்ணுவே செய்வே பண்ணுவே இப்போ கூட அந்த இடம்லா போனா நா நா போயி சுத்தின்னு எல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வந்ருவே அத அளவுக்கு ஆய தா எச்சரி ஆனா ஸ்டாடிங்கு புட்டு் நீங்க சொன்ன மாரி சு சுத்தமா புடிக்கல
டிஃப்ரெண்டா ஆ டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஃபுட் ஐட்டமே ஃபுல்லா நாங்க போனது வந்து நேரு ஸ்டேடியம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்குங்ள அங்க உம் நேரு ஸ்டேடியம் ஆ அங்கதா வந்து எங்களுக்கு காம்படிஷன் நடந்துச்சு
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் இதா இருக்கு நெறய பிளேசஸ் நா வந்து இப்டி மும்பை சுத்தீ இருக்க லூனா வானா அந்த அந்த சைடலா எல்லா போயிருக்கே ஆ இது ஆமா அது பக்கொன்றதுனால இது தெரியல நிறய சுத்தி பாக்ல நாங்க இருக்ற ஏரியில வேணுனா ஃபுல்லா கோயிலு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோ சாய் பாபா செகண்ட் திரு திருப்பதி கோவில் இருக்கு அங்க அது பாத்துருக்கோ அப்ற பெரிய விநாயகர் செல இருக்கு கு அது பாத்துருக்கோ அந்த மாதிரி வந்து நெறையா ம் அ ஃப்ளேசஸ் இருக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கே ஃப்ரீ டைம் கெடை க்கும்மோதெல்லா அப்டியே போயிட்டு
பரவால்ல நறைய சுத் ம் நறைய சுத்தி பாத்துருக்
நறயால்லா ஒன்னு இல்ல கொஞ்சதா அது அதுக்கப்ற தா என்னது ஊர்ல போட்டாரில்ல ஊர்ல வீட்டாரு இங்க எதுவு போ முடில அவ்ளதா அங்க என‌ என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டா இருந்தது எல்லா லாங்வேஜுக்காரங்களு இருப்பாங்கொ ஆ தெலுகு எல்லாருமே அப்டே பேசிட்டு நல்லா எல்லா லாங்வேஜு கத்து புரியாது இது அவா இருக்கு நம்மளுக்கு பேசலா ஜாலியா ஒருத்தர் வீட்ல சம்ச்சா அவுங்க வீட்லயே போய் சாப்பறது அவுங்க எங்க வீட்ல வந்து சாப்புறது இந்த மாரி பிளானிங் பண்ணிப்போ ஆமா நல்லா என்ஜாய் பண்ணுவோ
அப்டியே இருந்து இருந்து பேசி பேசி லாங்வேஜு கத்துக்கிட்டீங்க போல
ஆ அ ஆ லாங்வேஜ் எல்லா நல்லா வரும்பா அங்யே இருந்தத்னால எப்டியும் பாத்தாலு வேற விதியே இல்ல நீங்க வெளிய போனா பேசியே ஆவுனு இப்ப எதாச்சு ஒன் பர்சேஸ் பண்ணா குடொ அவுங்க கூட நீங்க வாய குடுத்துதா ஆவுனு தமிழ்ல போய் பேச முடியுமா முடியாது அதுனால வந்து பே தப்போ ரை டோ பேசி பேசி ஸ்டார்ட்டிங்லல்லா தப்பு தப்பா கூட பேசிருக்க நறியா அதுலயு ஒருத்தர் வந்துட்டு ஆ நானு ஸ்டார்டிங் போன ஒ டனே என்னது இது ஆ அ இ து லஸ்ஸன்னுன் வாங்க இதுக்கு அ பூண்டுகு ஆ ஏ வீட்டு கதவு தட்டி வந்துட்டு அ தீ தி லஸ்ஸன் இருக்கா வீட்ல ல லஸ்ஸன் ஏக்ய லஸ்ஸன் ஹேக்ய இவ என்ன வந்த புது சுலே ரச கேக்குறாளே எங்கிட்ட ரசல்லா நா செய்லியே அப்டின் எங்க வீட்டுக்கார கூப்டுட்டு ஏங்க ரச கேக்குறாங்க அத எங்கிட் ட ரசமே இல்ல அப்படின்னு அப்புறம் அவர் ஏய் லூசு இங்கவந்து பூண்டு இருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுனாக்க ராசகாரராசம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ரொம்ப காமடியா போகும்
உம் புரியாத லாங்குவேஜை கத்துக்கும் போதுஅது ஒரு மாரி எக்ஸ்பீன்
ஆஹ் ஜளியா இருக்கும் ஒவ்வொன்னு இன்னும் வந்து ந அவங்க ஒண்ணு பேசுறது நம்ம ஒண்ணு பேசுறது எங்க மாமியார் தெரியும் எங்க மாமனரு கொஞ்சம் ஒ ஆர்பியில இருந்த இருந்தாலும் அவங்களுக்கு ஹிந்தி வரும் நல்லா எங்க வீட்டுக்காரும் மாமியாரும் சிகிரெட் பேசிப்பாங்க ஹிந்திலயே ஏ இவளுக்கு இந்தி தெரியாது அப்படட்டா ஏதாச்சும் கோர்வேல்டு பேசிக்கணும்னா அவங்க ரெண்டு பேரு பேசிப்பாங்க இதுக்காகனாலும் நம்ம இந்திய கத்துக்கிட்டே ஆனும் இவங்க ரெண்டு பேரு சம கடுப்பு ஏத்துறாங்கனு அப்டின்ட்டுன்னு கத்துகார் ம் ரொம்ப ஈஸி ப்ப என்ன சொல்லுறது இருக்கிற லாங்குவேஜ் லே கத்துக்கிறது வந்து ஹிந்தி ரொம்ப ஈசின்றாங்க அந்த இப்போலதான் ஈஸி தான் நம்ம முயற்சி எடுத்தா எதுவுமே நடக்காதது கி முடியாது கத்துக்கலா நெனச்சா கத்தி ஆமா கத்துக்கலாம் எல்லா லாங்குவேஜிஸ் கம்பேர் பண்ணா ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸி அப்டின்றாங்க சோ அதனால சரி கத்துக்கலாமே அப் அப்படின்ட்டு ட்ரை பண்ணதா கத்துக்கணு அப்டியே அப்டியே நாள் போக்குல மராட் மராட்டி காரங்களா புல்லா மகாராஷ்டிரா இல்லையாங்க புல்லா மராட்டி தான் பேசுவாங்க இந்திந்தறவிட மராட்டி பேஸ்சு அப்பாஅம்மா பட் ஆனா ஹிந்தி பேசினாலு மேனேஜ் அவங்க புரிஜிப்பாங்கங்க அதனால இப்ப வரைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டச்சுல்தா இருக்காங்க மரா மராட்டி ஃரெண்ட்ஸ் எல்லாங் கூட கால் பண்ணுவாங்க இப்போ வரைக்கு
ம் பரவால்ல பேசிட்டு இருக்கீங்க நல்லா காண்டெக்ட் லே ஆ ஆ ஆ
ஆ ஆமா எல்லார்மே டச்சுல இருக்காங்க இப்ப வரைக்கும் பேசுவாங்க ஜாலியா அப்டியே போகு ஃரெண்ட்ஷிப் அவ்ளோ சீக் குறே இதாவாது இல்லையாங்கோ எதுனாலு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதனா கூட அது நல்லா அப்டியே ஆ நல்லா டீப்பா போயிட்டோம்னா ஆ நல்லா நெலைக்கு அது அதனால அந்த மாரி இது பண்ணு உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த மாரி எல்லா அப்டின்னாக்கா
ஆ வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க வீட்டு பக்கத்துக்கிட்டயே பேசிட்டு அப்டிதா ஆ நானு அவங்களும் வந்து இந்த கோவிலுக்கு அந்த மாரி போவோ
ஆஹா அத பக்கத்துலயே வெச்சுப்பீங்கோ டக்கு டக்குன்னு ஆ நாங்க கூட இங்க பக்கத்துல ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பா நாங்
ம்ம்ம்
உங்களுக்கு என் கோயிலுக் போர் அது து நீங்க ச்சு கடைக் போற்து இப்டின்னா ஒரு குரூப்பா சேந்துப்போ ஜாலியா போறது ஃபன்னா அப்டியே போயிட்டு கோயில் எல்லாம் போயிட்டு எதாச்சி வேண்டு ஒவ்வொரு பூஜியோ அமாவாச பவுர்ணமி இப்டி எல்லான்னா போயி கலந்துட்டு பூஜ பாத்துட்டு சாமி கும்புட்டு எல்லா சாப்டுட்டு இல்லன்னா வெளிய வந்து பா னி பூரி எல்லா வாங்கி சாப்டுட்டு அதுங்களுக்கான ஒர் நாளாம் மாத்திடுவோ பொறுமையா லேட்டா அப்டியே ஜாலியா வரு வீட்டுக்கு எனக்கு நம்ம வீடுதா அதனால வெளிய நமக்குன்டு ஒர் பொலமையப்
ம் நாங்க ஃபேமிலி ட்ரிப்பா போவோ எல்லார் ட்டம்மிய ஆமா ஒன்ன எல்லாருமே எல்லா ஏஜ்லியு ஒன்னா இருந்து ஜாலியா போயிட்டு எ அந்த மாதிரி இருப்போ நம்ப ஃபுல்லா பீச் போறது ஆ அ இல்ல வீட்டுல வண்டி இருக்கு அந்த மாதிரி லா பக்கத்துலதா பீச்சு அந்த மாதிரி போறதுதா பீச்சே கோவிலு அந்த மாரி ஆ பஸ்ல போவோ அப்பிடி இல்லனா இல்ல ப்ரோ டூவிலரூ எடுத்துட்டு போறது அந்த மாதிரி
டூவீலர் எடுத்துட்
கம்ஃபரபுளாவு இருக்கு ஆ ஆ ஆமா கிட்டதா அப்பிடி நல்லா ஜாலியா இருக்கு அதுவு
அதா நாங்களு போணுனாக்கா நாங்களு பேசிட்டு போயிடுவோ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா சேர்ந்து ட்ரிப் போனோனா அப்பிடி இல்லன்னா ஃபமிலி ட்ரிப் கூட நெறைய வாட்டி போண து ஃபேமிலி டரிப் ப்த்தா கோயிலுங்களுக்கு தா அதிகமா
ம் நாங்களு கோவிலுக்குதா நெறைய போவோ ஃபேமிலி ட்ரிப்னாலே
வள இடனாவே கோயிலுக்னா க்க திருப் திருப்பதி போவோ பழனி போயிருக்கோ பாசங்களுக்கு மொட்ட அடிக்கறதுக்காக பழனி போயிருந்தோ
ம் ம்
ஆ போருக்கு மொட்ட அடிச்சிட்டு ரெண்டு பேருக்கு அப்பிடியே அங்கேந்து வந்தது அது நல்லா இருக்கு ஒரு மாரி நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுற அளவுக்கு இ இல்ல அந்த அப்பிடியே மேல போற மாரி வச இ ட்ரெயின்னு அந்த இது மாரில்லா ஆ பண்ணிவுட்டுக்கிறாங்க பழனில சேரிப்பா நம் அடுத்த கால்ல பேசலாம் ம்